வணக்கம் வணக்கம் ப்ரோ ஹலோ, கேக் கேக்கு ம் நல்லா இருக்குற நீங்க எப்டி இருக்கீங்க ம் ஆ கேக்குது நா நல்லா இருக்கற நீங்க நல்லா இரு ம் சாப்டீங்ளா
ஆ சாப்ட்டே நீங்க
ஆ சாப்டே ப்ரோ, என்ன சாப்ட்டீங்க ப்ரோ
நா வந்து ஆட்டுக்கறியு பருப்பு சாம்பார்
ம், ஆ எங்க வீட்லயு ஆட்டுக்கறியு ஆ ரசோ
ரசமா செரி செரி என்னா ரசம் புளிப்பு ரசமா இனிப்பு ரசமா
இல்ல இல்ல இல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்ல செயவாங்க அந்த ரசம்
செரி செரி ரசம் செய்றதுல்லா உங்களுக்கு தெரியுமா எப்டி பண்ணணுனு
தெரியு ப்ரோ தெரியும் ப்ரோ என்ன ரசத்துக்கு க்கு மொளகா அதுக்கப்பறோ ஒரு வெங்காயோ அதுக்கப்பறோ ஒரு தக்காளி போட்டு மிக்சில அடிச்சிக்கணு அதுக்கப்பறொ இது புளிய வந்து ஊற வச்சிர்னு அது கப்றொ வந்து நல்லா ஊற வெக்கிறக்கு அது நல்லா செட் பெசஞ்சிக்கணு
ஆ
அதுக்கப்றொ கடுகு போட்டு எண்ணய போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்றொ வந்து இந்த வெங்காயம் போட்டு தக்காளி போட்டு வதக்கிட்டு அதுக்கப்றொ புளிச்ச தண்ணி போட்டா அவ்ளோதா ரசொ
அவ்ளோதானா செரி செரி
ம் சரி ப்ரோ எனக்கு ஒரு டவுட்
என்னாது
இந்த ரயில்வே எக்ஸாம் பத்தி ஒங்களுக்கு தெரியுமா அது பத்தி கொஞ்ச சொல்றீங்ளா எனக்கு
அது வந்து அதுல வந்து மினிமமா டென்த்பாஸ் பண்ணிருக்கணு அதுல ருக்கு குரூப் கீ எக்ஸாம்ஸ்கு பேர் இருக்கு குரூப் டி குரூப் ஏ அப்டி அ மோஸ்ட்லி வந்து பேசிக்ஸ் வேலல்லா இருக்குல ரைடு வேல ஆ தண்டவாளல்லா போட்றது க்ளீன் பண்றது அதுக்கு வந்து குரூப் பி னுருக் கு அந்த எக்ஸாம் எழுதனு அது வந்து மினிமம் குவாலிபிகேஷன் வந்து பத்தாவது முடிச்சுருக்கணு முடிச்சிருந்தா அந்த எக்ஸாம் எழுதலா போய்ட்டு ஆமா
பத்தாது பாஸ் இருந்தாலெ போதுமா செரி அந்த அது அதுக்கு வந்து என்ன சான்றிதழல்லா வேணு ம் உம்
கமினியூட்டி சட்டிஃபிகேட்டு
ம் ம்
இப்டி இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லா இருக்கு அப்றமா படிச்சீங்கள்ள மார்க் கெல்லா வாங்கிருப்பீங்கள்ள
ஆமா ஆமா
அது மதிப்பெண்லா கேப்பாங்க அதுக்கா அதுக்கான சான்றிதழ் இருக்குல்ல அது தரணு ஆமா கொஞ் இதோ உங்க பக்கத்துல ஒரு நாய்ஸ் வருது
அப்பிடியா
ஆமா ஆமா
ஆ செரி செரி ஓகே ஓகே
ஆ செரி
ஓகே ஓகே அதா நா ஏதலானு இருக்குற ப்ரோ
எழுதுங்க எழுதுங்க அந்த எக்ஸாம் லா இஸிதா அவ்ளோ டஃப் ஃபாலா இருக்காது
அப்டியா
ஆமா நாலே நால் டாபிக்ஸ் தா இதுல அது இல்லாம வெறு இதுதா இருக்கு நாலு ஆன்சர் தந்துருவாங்க அதுல ஒண்ணு மட்டு எழுதணு எடுத் த்து கீழயே ருக்கு கொஸ்டீன் கேட்டு ஆமா ஆமா விடையு குடு குடுத்துருவாங்க கீழ வினாவு குடுத்துருவாங்க அதுல எது செரியோ அது மட்டு இது பண்ணு நீங்க எழுதணு வெச்சு அவ்ளுதா அதுல வந்து நூறு இருக்கு நூறு விடையில நீங்க கரெக்டா எடுக்கணு அதுல கட் ஆஃப்ன்னு ஏதோ இருக்கு
கட் ஆஃப்ன்னு
ஆ அந்த மதிப்பெண் நீங்க எடுக்குணு அந்த மதிப்பெண் எடுத்தா போது
அது மதிப்பெண் எடுத்தா மட்டு போதுமா
ஆமா போது அதுல பாத்து உங்களுக்கு என்ன தேர்வாங்க தேர்வாகிறிங்ளோ அது எடுப்பாங்க உங்களுக்கு ஏத்த மாரி இது
ஏத்த மாரி
அவுங்களே ஏத்த மாரி அவுங்களே தருவாங்க என்ன வேல இருக்கோ அந்த வேல உங்களுக்கு
அப்டியா மினிமம் அந்த கவுர்மெண்ட் ஜாப் தானே
ஆமா ஆமா கவுர்மெண்ட்தா அதெலா அதுலா ஆமா எழுதுன ரொம்போ பேர் எழுத மாத்துறாங்க அதெலா எழுதுனா ரொம்ப இத அது நல்லது அது அதுக்கு மதிப்பு ரொம்ப இருக்கு அந்த எக்ஸாம்ஸ்க்லா ஆனா அது யாருமே அவ்ள நோ இது பண்ண மாட்றாங்க எடுத்து எழுதாம அப்டியே விட்டுறாங்க சும்மா அப்ப எக்ஸாம்லா நெறைய எழுதனு இன்னு வந்து இன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குல்ல
ஆமா ஆமா
இருக்கு எஸ் எல் சி ஜி எல் சி னு அது வந்து கல்லூரி முடிச்சு இருக் கணு அந்த எக்ஸாம்க்கு கல்லூரி முடிச்சி இருந்தா ஆமா இன்கம் டேக்ஸ்லா சொல்வாங்கல
ஆமா ஆமா ஆமா இன்கம் டேக்ஸ்
சென்ட்ரல் ஜா சென்ட்ரலோட இது அது வேல அதுக்கான எக்ஸாம் அது அது முடிச்சிருந்தா அது இது பண்லா
அப்டியா
அதுலியு எடுத்து அவுங்க இது பண்ணுவாங்க
ம் ம் ம் செரி செரி ம் செரி ப்ரோ செரி ப்ரோ கண்டிப்
ட்ரை பண்ணு ஆ நீங்க எழுத போறிங்களா
ம் செரி ப்ரோ செரி ப்ரோ
எப்ப எழுத போறிங்க
நானா எங்கே அந்த அப்டி அடுத்த வருஷந்தா என்னால எழுத முடியு இப்ப எழுதவே முடியாது என்னால
ப்ரிப்பேர் பண்ணா எழுதிர்லா நீங்களு
அப்டியா
ஆமா சும்மா ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க முயற்சி பண்ணா எதுமே
ம்
எல்லாமே முடியு இதுல்ல என்ன டவுட் இருக்கு உங்களுக்கு
இல்ல இல்ல வேற எதுவும் இல்ல இந்த டிய டி என் சி அந்த எக்ஸாம்பத்தி உங்களுக்கு தெரியுமா
என்னாது சொல்லுங்க டி என்‌ பி சியா அது வந்து தமிழ்நாடுல்ல இருக்கிற எக்ஸாம் அதுல்லாம்
ஆமா
டி என் பி சினா தமிழ்நாடு இருக்குல்ல அதுக்குள்ள இரு டி என் பி சி எக்ஸாம்னா தமிழ்நாடு இருக்குல்ல கேக்குதா ஹலோ
ம் ம் ம் கேக்குது கேக்குது சொல்லுங்க ஆ
ஆ டி என் பி சி எக்ஸாம்னா தமிழ்நாடு இருக்குல்ல
ஆமா ஆமா
கேக்குதா இல்லையா உங்களுக்கு
ஹலோ